ஹலோ வணக்கம் அக்கா நல்லாம் இருக்கீங்களா
நல்லா இருக்கேன் தம்பி எப்படி இருக்கீங்க
நல்லா இருக்கேகா சிறப்பா இருக்கேன் சாப்டாச்சுங்களா மதிய உணவு
அ சாப்பிட்டேன் மதியோ மதியான சாப்பில காலையில தா சாப்ட்டே
மன மணி அதது மதியம் லஞ்சவரு ஒரு மேல ஆகுதுங்கள மணி ஒன்றரை மணி மேல ஆகுது இன்னும் சாப்பிடாமனு இருக்கீங்க
இல்ல பசி இல்லையா
பசி இருந்தா என்ன இல்லாட்டி என் கட்டும் நேரத்துல கொஞ்சமாவது சாப்பிட்டாதான் அந்தந்த டைமிங்ஸ் கொஞ்சம் சாப்பிட்டாதான் பெட்டர் பசி நீங்க அன்டைம்ல சாப்பிட்டீங்கன்னாதான் உடம்பு பிடிக்கும் வெயிட் ஏரும்
ஆல்ரெடி உடம்பு புடிச்சு வெயிட் ஏறிடுச்சு அதனால சாப்பிடாம இருந்து கொஞ்சம் வெயிட்டு குறைச்சுக்கிறான்
அத அப்படியே எல்லாம் இருந்தா ஏறுதானு கேக்குறோம் வேற ஏதாவது க பொண்ணுங்க
செரிங்க செரிங்க
என்ன சமையல் என்ன சமையல் என்ன செஞ்சீங்க சாப்பாடு
தயிர் சாதம் செஞ்சேங்க
ரொம்ப கஷ்டமா வேலை செய்யிறீங்க
ஆமாங்க ஆமாங்க
செரி ரொம்ப கஷ்டமாச்சுங்களே
செய்யறதை விட சாப்பறது ரொம்ப கஷ்டங்க அது
சாப்புறது ரொம்ப கஷ்டம் அது செய்யறது ரொம்ப கஷ்டம் ஆஹ் நேரம் ஆச்சு சமையல் செய்யுறதிற்கு உங்களுக்கு
எனக்கு ஒரு இருபது நிமிஷம் ஆயிடுதுங்க அதுல குண்டால வெந்து வடிக்கிறதுக்கு
அப்படி இருந்தும் உங்களுக்கு சாப்படுறதுக்குக்க டைம் பத்தல அது பத்தல
ஆமாங்க
இல்லங்க காலையில கோதும தோசை செஞ்சேன் அதுல சக்க சக்கரை போட்டு கலக்கி அது பேரு பேன் கேக்குன்னு சொல்லுவாங்க
என்னக்கா காம்பினேஷன் நீ சொல்ற காம்பினேஷனே கேட்டாவே கோமட்டதுதே
நெய் போட்டு கோதுமையில கோதுமை மாவுல சர்க்கரை போட்டு கலக்கி அதுல நெய் ஊத்தி சாப்பிட்டு பாருங்க நல்லா இருக்கும் ஆமாங்க பேன் கேக்குங்க அது பேரு
ஏன் எங்க சைடு நாங்க வந்து கோதுமைையில கொஞ்சம் தண்ணி கரைச்சு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் பச்சை மிளகா போட்டு கரைச்சு தோசை மாதிரி எல்லாம் ஊத்தி திம்போம் நீங்க நெய் போடுற நெய் போட சொல்றீங்க ஏதுஏதோ போட சொல்றீங்க என்னங்க அது
நீங்க உங்க வீட்டு்ல பசங்க இருக்கறாங்கல்ல
ஆமாங்க பிரங்க்கா
ஆஹ் உங்க பசங்களுக்கு கோதுமையில சக்கரை போட்டு சக்கரைய சாதா சக்க சக்கரை விட நீங்க நாட்டு சக்கரைய போட்டா இன்னும் நல்லா இருக்கும் நாட்டு சக்கரயோ வெள்ளமோ கரச்சி ஆமா
செரிங்க
அதைய தோசயா ஊத்தி நெய் ஊதி சாட்டு பாருங்க உங்களுக்கு வேணா செஞ்சி கத்ருக்க மாட்டாங்க உங்க வீட்ல ஆனா நீங்க அவங்கொ செஞ்ச சாப்ப இருப்பாங்க நீங்க வேணா பாருங் உங்களுக்கு வேணா கொடுத்துருக்க மாட்டாங்க
எங்க பசங்களுக்கு நெய் வாடேயே ஆக மாட்டேங்குங்க நெய் வாட வந்ததுன்னா வெச்ட்டு ஓட்றாங்க என்ன வேலை
அப்னா அவங்களுக்கு தெரியாம வீட்டுல சாப்பாட்டுல என்ன பண்ணனு நீ கொஞ்சு கொஞ்சமா கலந்து கொடுத்து பழங்கணுங்க
ஆஹ செரி ட்ரை பண்ண வீட்டுல வீட்டு்ல லேடிஸ் தா கொஞ்ச ரொம்ப ரிஸ்க் எடுது குழந்தைங்க மேல கேர் எடுத்துக்க எங்க எங்க வீட்டுல இருந்தாலு கேர் எடுத்துக்க மாட்ரங்க என்னாங்க பண்றது
அப்டில்லலைங்க நீங்க என்ன பண்ணுங்க நெயில செய்யற ஸ்வீட் இருக்குலியா
ஆமா
கொஞ்ச அதிகமாக வாங்கி கொடுத்து சாப்பிட்டு பழகுங்க பர்ஸ்ட் அப்ப இருக்கிற நெய் வாசின இலை அவங்க சாப்பட் ப்பங்க அப்புற நாங்க பிரியாணியிலயு நெய் போடுவோ அந்த மாரி நெய் போட்டு கொடுத்துருங்க பொங்கல கொஞ்ச அதிகமாக நெய் போடுவோம் அப்டி போட்டு கொடுதுருங்க தோசையில சப்பாத்தில இதுலலாம் நெய் ஊத்தி பழகுங்க
நெய் ரொம்ப நல்தா நல்ல கொலஸ்சார் அதுதா சாப்பிடலா வீட்டுல அவங்க கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தாங்கன்னா அவங்க கொஞ்சம் இது முயற்சி பண்ணாங்க அத சாப்பிட வைக்கலா எங்க வீடல இருக்கிறவங்க அதெல்லா லேடிஸ் எதுவு அந்த அளவுக்கு இது பண்ண மாட்டங்க அந்த இடம் அவங்களுக்கு ஆகு ஆகுறதுன்னு சொல்லிட்டு பள்ளைக்கு அந்த இதான் காமைிக்க வேந்தாங்க
ஆஹ் அதுதாங்க தப்பு நம்ம சாப்பிடடுறது இல்லன்னு சொல்லிட்டு நம்ம பசங்களுக்கு சாப்பிடடாம எங்க வீட்லயும் அப்படிதாங்க எங்க வீட்டுக்கார நெய் சாப்பிட மாட்டாரு அதே மாதிரி எங்க பையனுக்கு சாப்பாடு குழந்தைல நெய் ஊட்டி விட்டாலு வாந்தி எடுத்துருவாங்க இப்ப வரைக்கு பிடிக்கிறது இ இருந்தாலு நா பொங்கல கலந்து கொடுத்துருவே பிரியாணில கலந்து கொடுத்துருவேன் நல்லா இருந்ததுதா எ எப்ப இருதலு சா
சாப்பிடுக்கறா
பாப்பாக்கெல்லா நெய்ல ஊருவாங்காவ
நெய் நம்ம சாம் ரொம்ப உடம்பு புடிக்கு சொல்றாங்களேட
இல்லேங்க நெய்யை சாப்பிட்டா உடம்பு பிடிக்கன்ற எல்லா தப்பு இன்னொன்னு நெய் இப்ப சாப்பிட்டாலுமே சூடு பண்ணி தாங்க சாப்பிடணும்
சூடு பண்ணிதான் சாப்பிடலங்களா
பெரு சோம்பேரிய என்னா பண்ணுவாங்க அப்படியே எடுத்து அப்படியே போட்டுப்பாங்க
உஹம்
எப்பயுமே நெய்ய சூடு பண்ணி வச்சுதா அங்க சாப்பிடணும் அப்படி வச்சா உடம்புல இருக்கிற கொழுப்பையே கரைக்குங்க இப்பெல்லாம் உடம்பு குறைக்கிறதுக்கு
நீங்க சொல்லிதான் பஸ்ட்டைம் காபில நங்களாம் நாங்க உங்ககிட்ட பேசலாம் அத புது புழு விஷயம் எல்லாம் சொல்றீங்க
நீங்க போட்டு பாருங்க யூடியூப்ல டரெண்டிங்காக்குதுங்க காஃபில நெய் ரெண்டு ஸ்பூன் ஊத்தி கலக்கி கொமட்டினே இருந்தாலும் குடிச்சிட்டு உடம்பு குறைக்க
கொட்டுது ஆனா குடிச்ச உடம்பு வரை இருக்கிறாங்களா புதுசா கேள்வி பறங்கல்லா இந்தான் ஃஸ்ட் டைம் கேள்வி பரறதுடி
அப்புறம் நெயில சிக்கன வறுத்து சாப்பிடுறாங்க
நெய்யில சிக்கன் வருப்பா தகட்டாதுங்க அதாலாம் கொஞ்சம் தகட்டுதுங்க அது சாப்புட நல்லதுதா
ஒடம்பு கொறைக்கணும்னா அதல்லா சாப்ட்டுதாங்க ஆவுனு
அத சாப்ட்டுதா வேணாங்களா
ஆமங்க
எங்களுக்கு ஏதாது டயட் டிப்ஸ் இருந்தா சொல்லுங்க ஒடம்பு கொறைக்கறதுக்கு என்னாவுள்ள
அந்த டிப்ஸ் எல்லா கரெக்ட்டா வேல செஞ்சா நா என்னைக்கோ கொறைச்சிட்டுருப்பனே
எவ்ளோ சொல்றீங்க அப்ப நீங்க எல்லா பாத்தீங்கன்னா ஒரு ஆ ஒரு நாற்பது அம்பது அறுபது கிலோ இருப்பே எதிர்பாத்தங்க
இல்லங்க நாங்கல்லா நைன்ட்டிய க்ராஸ் பன்டோங்க நைன்டிஸ் கிட்ஸ் இல்லங்க வெயிட்டயே நைன் சிக்ராஸ்
ஓ வெயிட்டே நைன்ட்டி க்ராஸ் பண்றீங்களா எந்தல்லா செஞ்சுரி தாண்டி போயிட்டு இருக்கீங்க அப்பனா நீங்க எவ்வளோ டைட் சொல்றீங்க எவ்ளோ நீங்க உங்களுக்கு இம்ப்ளிமெண்டட் பண்லா இல்லையா நீங்க அத பஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணி செக் பண்ணி பாக்கலா இல்லயா
எங்களுக்கு அது புடிக்கறதில்லங்க குண்டாந்தாதா நல்லா இருக்கும்னு நெனச்சு
இல்ல எனக்கு தெரிஞ்சு நீங்க டயட்ல கண்ட்ரோல் ப உடம்ப வ வருக பேர்ல இதெல்லா சாப்ட்டுன்னா ஒடம்பு ஏற்றி பொய்ருக்கீன்னு நெனைக்கிறே இதல்லா
இல்ல நா இதல்லா சாப்ட்டதில்ல மத்தவங்க சொல்லிதா நா உங்களுக்கு சொல்ற இந்த ரெசிபி எல்லா
இ நீங்க அதல்லா ஃபாலோ பண்றதுனா வெயிட்டே கொறையமா ஏறிட்டே போதுன்னு நினைக்கற
ஆமா ஆமாங்க இல்ல நா உங்களுக்கு வேணா டயட் ரெசிபி சொல்லட்டுமா
ல்ல நானு ஃபாலோ ஆமாங்க கொள்ளு உழுவல்னா கொள்ளு கொள்ளு
கொல்லுங்க அத வந்துட்டு வருத்துக்கோங்க க்ளீன் பண்ட்டு
ஓகே
அதே அளவு அ என்னது அது பேரு ஐயோ ரெசிபி மறந்துட்டே பேரு தெரில
யோஸ்ச்சு நாளைக்கு வரீங்களா லைன்ல
யோஸ்ச்சுட்டுன் அப்பறமா சொல்றங்க அடுத்த மொற ஃபோன் பண்ணும்போது சொல்றங்க
அப்டிங்களா
ஆமங்க அது பேரல்லா எனக்கு வர் இல்லைங்க ஏதோ அரிசி எல்லா சொல்லுவாங்க கருப்பு கவுனி அரிசி அப்றோ இந்த பிரெக்னன்டா இருக்கிறவங்க வந்துட்டு ஒரு கஞ்சி குடிக்கணும்னு சொல்லுவாங்க அது பேர் என்ணுமோ பேர் வரலைங்க எனக்கு கம்பு இல்லைங்க க கம்பு இல் இல்லைங்க அதுவும் வெள்ளியாதாங்க இருக்கும் அது பேரு ஆஹ்
ஆஹ் உளுந்து உளுந்து உளுந்து
இல்லைங்க அதெல்லாம் இல்லைங்க
நான் என்னன்னா சீரக்கும் சேரது இந்த சீரகம் அதை வந்து அதுக்கப்புறம் பொல்லு சொல்றீங்க இல்லீங்களா அதெல்லாம் பொரு பொண்ணி சுத்தா நீங்க போட்டு காச்சு கொடுப்பாங்க
ஆஹ் அதுதாங்க அதது டெய்லியும்டிச்ச குடிச்சீங்கன்னா உடம்பு குறைஞ்சடுங்க
உம் சேரி ரை பண்ட நானல்லாமா பண்ணி பாக்குறேங்க வேற ஏதாவ இருக்குங்கள என்ன அந்த மாதிரி இல்லாம நார்மல் எக்சசைஸ்சும் பண்ண கூடாது ரொம்பா ரிஸ்க அட கூடாது இந்த மாிரி தண்ணி குடிக்கிறது இந்த சாட பகிறது வேற ஏதாவது சாப்பிடுறது இந்த மாிரி சொல்லு
அதாவது நீங்க கேக்குறது அந்த இடத்துலயே உடம்ப குறைக்கணும் ஆமாங்க சொல்லட்டுமா அதுக்கு காசு வேணா செலவு பண்ணீங்கன்னா ஒரு பத்தாயிரம் ரூபாய அப்பா ஒரு இடம் சொல்றங்க
பத்தாயிரம் ரூபாங்க ஒரு முறை செலவு பண்ணாங்களா இல்ல ஒரு முறையும் பத்தாயிரம் ரூபாய் செலவு பண்ணாங்களா
அவங்க சொன்னது அட்வர்டைஸ்மெண்ட்ல போட்டது வெறும் பத்தாயிரம் ரூபாய் ஏழாயிரத்த ஐநூறு ரூபாய் தான் அங்க சொல்றாங்க பதினஞ்சு கிலோ வரைக்கும் உடம்பு குறைக்கலாமா வீக்கறல சும்மா போய் படூத்துனந்தா போதுமா
அவுங்க அப்படிதானங்க சொல்றாங்க
மிஷின வயிறத்துல வச்சு சூடேத்தி உடம்பு குறைச்சிடறாங்க
வீக்யூர் நிறைய நானும் ஆடு பாாரத்துருக்கேன் அதுல பத்தாயிரூபால சொல்றாங்க பதினஞ்சு கிலோ வரையு அவங்க வாரத்துல ஒரு மாசத்துக்கு ரெண்டு கிலோ நாலு கிலோதா கணக்கு சொல்றாங்க அப்டி பாத்தனா அது பாத்தீங்கன்னா பட்ஜெட் எங்கயே போவாங்க அது கேஜி ஒரு மாசத்துக்கு இத்தன கேஜிதா கொறையு சொல்றாங்க அப்போ மாசம் பிளான் பண்ணோம்னா அது கொறஞ்சது ஒரு பத்து கிலோ கொறங்கன்னா ஒரு அஞ்சு மாசம் போ வேண்டியதா இருக்கு கிட்டத்தட்ட ஐம்பதாயிரோ ஒரு லட்சோ அதுக்கே செலவு பண்ண வேண்டியதா வருங்க சாப்பாட்டுக்கே வலி இல்லைங்க அதெல்லா பண்ணு அவ சொல்லுங்க
நோகாமலேயே நோன்ம்பு கும்பறன் சொல்றீங்க அதுக்கு வேர்வ வர்ற மாரியாவது ஒழைக்கணுங்க உக்காந்த எடத்துல இப்டி பண்ணா எப்டிங்க சொல்றது
அ நீங்க என்ன பண்றீங்க எந்த வேலையு இல்லைங்க ஏதாவது பண்லான்தா பாத்துட்ருக்கோ
ம்
ஓடி ஆடி செய்யணும் பாக்குறோ முடிய மாட்டேங்குது
சேரி சேரிங்க அதுக்கு என்ன ஒரு நல்ல டிப்ஸ் இருந்தா அப்றோ சொல்றங்க நானு பசங்கல்லா ஸ்கூல்கு போயிட்டாங்களா
பசங்கங்க பசங்கல்லா ஸ்கூல் போயிட்டாங்க காலையிலயே போயிட்டாங்க
ஓஹோ சேரி சேரிங்க
இங்க உங்க பசங்களா ரெண்டு பேருங்க ரெண்டு பஸ் பசங்க
ஆ
ஒருத்தர் வந்து மூணாவது படிக்கிறாங்க ஒருத்தர் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேண்டர்ட் படிக்கிறாங்க
ஓஹோ
உங் உங்களுக்குங்க உங்களுக் எத்தன பசங்க
எனக்கு ரெண்டு பசங்கங்க ஒரு பைய காலேஜ் படிக்கிறாங்க
என்னது காலேஜுங்களா
ஆமாங்க
ஓ
ஒண்ணு வந்துட்டு நைன்த் படிக் படிக்கிறாங்க
நைன்த் படிக்கிறாங்களா பெரிய பசங்களாங்களா
பெரிய பசங்க தாங்க நானு பெரியவங்க அக்காங்க உங்களுக்கு
ஆ அதா அதனாலதா பாத்தோனே அக்கான் கூப்பட்டே நானு வாய்ஸ் கேட்டொனே கொஞ்சோ அப்புடி சேரி அதனாலதா அப்டின் சொல்
என்னாங்க எங்க வீட்டுக்காரு பக்கத்துலயே இருந்து சிருச்சுனே இருக்குறாருங்க
எதுக்கு எங்க அக்காள கூப்புடுக்கங்க எனக்கு வேண்ணா
ஆமாங்க
சேரி அக்காந்தா அக்கான்தானே கூப்ட முடியு
அதுக்கு இல்லைங்க பேசுறது பாத்துட்டு சிருச்சுன்னே இருக்காருங்க சேரிங்க நா உங்கள திருப்பி அடுத்த அலைப்புல சந்திக்கிறங்க வெச்சுட்டுங்ளா சேரிங்க
சேரி ஓகே ஓகே வச்சுட்டீங்ளா
அலோ கட் பண்ணிக்கோங்க